தொண தொண ண்பா
வணக்கோ வணக்கோ ண்பா என்ன பண்
நா சும்மாதா நண்பா படுத்துருக்கே நீங்க என்ன நண்பா பண்றீங்க
நானு சும்மாதா நண்பா இருக்கே சாப்ட்டாச்சுங்களா
இல்ல நண்பா காலேல த சாப்ட்ட காலேல வெருஞ்சாப்பாடூ சோயாபீன்ஸ் கொழம்புங்க காலேல சாப் கனுங்க மதியோ சாப்பலிங்க நீங்க சாப்ட்டிங்களா
நானு காலேல காலேல சாப்பில்லிங்க எந்துருச்சு பதினோரு மணிக்கு தா வெண்பொங்கலு சாம்பாரு வச்சுருந்தாங்க அதுவு சாம்பார பாத்தீங்கன்னா தண்ணி மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நானு அவ்ளோக்கு சாப்பலிங்க ஓரளவுக்கு மட்டு சாப்ட்ட சாப்பிட்டு மதியானோ பசி இல்லைங்க நைட்டுக்கு தாங்க சாப்பட்ணு
சேரி சேரிங்க நல்லதுங்க இப்ப நைட்டுக்கு என்னங்க ஸ்பெஷலு எதாவது பண்றாங்களா இல்ல சும்மா நார்மலா தா எதோ பண்றாங்களா
இல்லைங்க இப்ப நா ஸ்பெஷல்லா அப்டி ஒன்னு இல்லைங்க இப்ப மாவுல்லா பெனஞ்சு வச்சுட்டாங்க நைட்டு சப்பாத்தி போட்றக்கு குருமாவு பாத்தீங்கன்னா வச்சுட்டாங்க
சேரிங்க
நைட்டுக்கு அவ்ளதாங்க சப்பாத்தி தாங்க போட்றாங்க அங்க என்ன நைட்டுக்கு
நைட்டுக்கு இங்க என்னங்க மாவுவாங்கறக்கு அம்மா போயிருக்காங்க தோசையோ இட்லியோ ஊத்துவாங்க எனக்கு தோச தாங்க புடிக்கு இட்லி எல்லா போட்ட இதாவே ஆயிருக்குங்க கடுப்பாயிருங்க எனக்கு சேரி சேரிங்க உங்களுக்கு இட்லி புடிக்குங்களா
எனக்குங்களா எனக்கு இட்லி புடிக்குங்க எனக்கு பாத்தீங்கன்னா அம்மா சுட்ற இட்லி பாத்தீங்கன்னா மல்லிப்பூ மாரி இருக்கு ஒய்ஃப் சூட்ற இட்லி பாத்தீங்கன்னா கல்லு மாரி இருக்கு அதுங்காட் டி ரெண்டிமே கம்பேர் பண்ணி பாக்கறப்ப அம்மா இட்லி தாங்க பரவால்ல
பரவால்லங் பரவால்லைங்க இப்டி நீங்க பரவாயில்லைங்க நீங்க அம்மாவ நீங்க பெருமையா பேசும்போதெல்லா ஒரு கேட்கும் போது மனசுக்கு ஒருகுளிர்ச்சியா இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க சில பேர்ல அத வந்து ஓப்பனா வெல்ல சொல்ல மாட்டாங்க சொன்னா வீட்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மனைவிய பத்தி எதும் பெருமையா தா பேசுவாங்க நா அப்டி இல்லைங்க எப்பயுமே ஓபன் டைப்பா பேசிருவங்க
நல்லதுங்க இந்த மாரி ஓப்பன் டைப்பா இருக்கறதுனால தாங்க மை இந்த மாரி நாட்டுலேல்லா மழ பெய்யுதுங்க இல்லேன்னா இந்த மாரி இல்ல பாக்குறவங்க கம்மியாடுச்சுங்க இந்த மாரி பாக்ற மனுசங்களே ரொம்ப குறைவாதாங்க இருக்காங்க
இப்ப எல்லாரு பாருங்க மனைவி முன்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டே ஒரு மாரி பேசுவாங்க பின்னாடி ஒரு அப்டிலிங்க மன்னாவே முன்னாடி இருந்தாலுமே எ அம்மா கிட்ட எ அம்மாவ பத்தி பெருமையா பேசுவே எங்க அம்மாவ பத்தி த குறைவாவு பேசுவங்க ஏன்னா யாரு ஈவனா எல்லாமே ஈவனா பாத்துக்கோங்க
பரவால்ல பரவால்லைங்க எப்டியோ ஒண்ணுங்க நீங்க உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்தீங்கன்னா நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க
சிறப்பா வாழதாங்க பாத்துட்ருக்க ம்
சேரி சேரிங்க உங்களுக்கு ட்ரைவிங் கார் எல்லா உங்களுக்கு ஓட்ட தெரியுங்களா இல்ல கார் ஓட்டிருக்கீங்களா கார் இருக்குதுங்கலா உங்க வீட்ல
எனக்கு இப்ப வரைக்கு கார் இல்லைங்க எடுக்கணு ஆசைங்க ஆனா எடுக்கற மாரி சுச்சுவேஷன் இன்னு அமையலங்கே ஆனா பிரண்ட்ஸ்ல ஒருத்த எடுக்க போறாங்க இந்த வாரத்துல கார் வந்துருங்க ஓட்ட கேட்டா ஓட்ட குடுப் போன தெர்லிங்க ஓட்ட குடுக்கறன் தா முன்னாடியே சொல்லி தா எடுக்கறாங்க ஆனா எடுத்ததுக்கு அப்றோ புது காரே உனக்கே ஓட்ட தெரியாது எதுக்கு ஓட்ரன்னு கேட்டாலு கேப்பானுங்க அதங்காட்டி நம்மளே ஓட்ட வேணா நம்மளே ட்ரைவிங் கிளாஸ் போய் ஓட்டிக்கலா சொல்லிட்டு நா வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க
நல்லதுங்க பரவால்லைங்க என்னதா நண்பன் வந்து மொதல்ல வந்து ஓட் ஓட் நம்ம எடுக்றோ நா நீயு ஓட்டிக்கலாடா நானு ஓட்டிக்கலான்னு சொன்னாலுங்க இருந்தாலு நம்மளது நம்ம முதல் போட்டு எடுத்துருக்கோ நம்ம காசு இத வாங்கிட்டோ இவங்கிட்ட இவனுக்கு ஓட்டவே தெரியாது இவங்கிட்ட கொடுத்தா எதாது நம்ம வண்டிக்கு எதோ சேதாரம் இது ஆயிரமோ அப்டின்னு யோச்சுட்டுங்க எதாவது சொல்லி சமாளிக்கதாங்க பாப்பாங்க
உண்ம நண்பா உண்மைய சொல்லுற நண்பா அதுதா நண்பா நடக்கு ஏனா நம்மளுக் தெரிஞ்சிகிட்டு தெரியாத இல்ல நண்பா அவுங்க வீட்ல ஒரு ஸ்கூட்டியே எடுத்தாலு நண்பா ஸ்கூட்டி ஒண்ணு எடுத்திருந்தாங்க நண்பா ஆனா ஒரு டைம் கூட நண்பா இந்தா நண்பா எடுத்து ஓட்டுன் சொன்னதுல்ல நண்பா நம்பளே எப்டி நண்பா குடு நண்பா நா ஓட்டறன் கேக்க முடியுமா நண்பா
ஆமாங்க ஆமாங்க இப்ப அந்த மாரி இருக்கிறவங்கிட்டயெல்லா நம்ம வந்து நம்ம வாழ் நல்லா வாழ்ந்து காட்டணுங்க அவுங்க வந்து எப்டின்னா நம்மளத வந்து புதுசா இருக்கு நம்ம இவுங்கிட்ட குடுத்தா இவன் ஏதாவது பண்ணிருவானோ ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த மாரி பண்றவனாலதாங்க இந்த மாரி ஆளுங்கள பாத்தாலே நமக்கு வெறுப்பு தாங்க ஆகுது
அவன் சொல்லுவான் நண்பா கார் எடுத்துட்டினா பரவாயில்றா நீ ஓட்டி பழகிகலாம்ல சும்மா சொல்லுவா நண்பா ஆனா உண்மைய சொல்லுற நண்பா ஒரு டைம் கூட குடுக்க மாட்டான் நண்பா கேட்டா ரீசன் சொல்லுவான் நண்பா ஆனா குடுக்க மாட்டான் நண்பா
இல்லைங்க இல்லைங்க இந்த மாரி எல்லா நீங்க அவுங் குடுப்பான்லா எனக்கு சுத்தமாவே ஒரு நம்பிக்க இல்லைங்க நீங்க நீங்க சொல்றத வச்சு பாக்கும் போது அது நம்பிக்கே இல்லிங்க அது குடுத்தாலு குடு குடுக்ளினாலு நம்ம நம்ம சொந்தமா நம்ம காசு வச்சிருக்கோமா நம்ம போயி ஆ இந்த காசுல நம்ம ட்ரைவிங் கிளாஸ் போறோமா நம்ம ஓட்டி கத்துக்கறமா நம்ம ஒரு காரு வாங்கனமா அப்டி போயிருங்க அப்ப வாங்கிட்டா இவனால நம்ம கத்துக்லா இவன வச்சு நம்ம ஒரு கார் ஓட்டி கத்துக்கிட்டாதா நம்ம கார் வாங்குனா நமக்கு பயனா இருக்குன்னு மட்டு நம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க
ஆமா ஆமாங்க அது வேணா உண்மைதாங்க இப்ப ஆமா ஆமாங்க அதுவேனா உண்மதாங்க இப்ப அண்ணங்கிட்டயே அதாங்க சொல்லிட்டு இருக்க நீ எப்டியாச்சு கார் ஓட்டி பழகி கார் எடுத் எடுத்தறாங்கறாங்க அண்ணா அவ்ளோ காசு பணோ வச்சிருக்காருங்க ஆனா கார் மட்டு எடுக்க மாட்டிகிறாருங்க
இல்லங்க அவருக்கு என்ன சூழ்நிலையோ அவருக்கு என்ன கஷ்டமோ எல்லாருமே எல்லாமே கஷ்டோ இல்லாம யாருமே இல்லைங்க அதா அவரோட சூழ்நிலையு அவரோட மனநிலையு புரிஞ்சு
ஓ இல்லேங்க அவரு காசு பணம்லா நறைய வச்சிருக்காருங்க பி எம் டபள்யூ கார்லா அப்பப்ப ஃப்ரெண்டு வச்சிருக்காரு அதல்லா எடுத்துட்டு வீட்டுககுள்ள வருவாருங்க ஆனா அவரு ஒரு கார் எடுனா எடுக்க மாட்டிறாருங்க ஏன்னு கேட்டா அது எதுக் கு நம்மளுக்கு நீடு இருக்கா நீடு இருக்கான்னு கேக்குறாருங்க ஃபேமிலியா எப்டிங்க நீடு இல்லாமையாங்க இருக்கு
குடும்பம்ன்னு இருந்தா பாத்தீங்னா போக்குவரத்துக்கு ரெண்டு வாகனம் இருந்தே ஆகணும்ங்க இரு சக்கர வாகனமு இருக்கணுங்க நாலு சக்கர வாகனமு இருக்கணும்ங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப பக்கத்துல நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வர்ற மாரி இருக்கணும்னா ஒரு தொழிலுக்கா இருக்கட்டு ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டு ரெண்டு பேர் போற மார் இருந்தா பைக்லயே போயிட்டு வந்தர்லாங்க அதுவே நாலு பேர் அஞ்சு பேர் போற மார் இருந்தா கார் இருந்ததுன்னா ச ட்டுன்னு போய்ட்டு சட்டுன்னு வந்துராம்லங்க இதுக்காக நம்ம போய் பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணி இதெல்லா நேர செலவாகுங்க
பேருந்துக்கு வெயிட் பண்ணா பாருங்க எவ்ளோ நேரோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டும் அது இந்த இப்ப எட்டு மணிக்கு வருமானுங்க எட்றைக்கு தா வரு சில நேரோ எட்றைக்கு வர பஸ்சு வராம போகலா ஆனா நா அந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டு ஹெல்த் இஸ்யூஸா இருக்கட்டு உடம்பு முடியாத சுச்சுவேஷனாகட்டு இப்ப ஒய்ஃபே மாசமா இருந்தாலுமே இந்த சிச்சுவல் டைம் எப்போதா நைட் ஆகலா அப்ப நைட்டு பஸ் கெடைக்குங்ளா சொல்லுங்க
ஆமாங்க உண்ம தாங்க இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நம்மை ஓ இப்ப இந்த நேரத்துக்கு போகணு அப்டின்னா கார் இருந்ததுன்னாங்க அந்த நேரத்துக்கே நம்ம முன்னதாகவே போய் சேர்ந்துருலாங்க இதே நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுதா அது நீங்க சொன்ன மாரி எட்டுக்கு போறன்னு சொல்றது எட்டரைக்கா கூட ஆகலாங்க எதையுமே நம்ம நம்பிட்டுருக்க முடியாதுங்க அதுவே நமக் கு நம்மளது ஒரு வாகனம் இருந்துதின்னா எதையு எதிர்பாக்காம போயிட்டு நம்ம நேரோ முன்னாடியே போயிரலாங்க அதுக்காகவே திரும்பி வரபோது நைட்டு எத்தன மணியா இருந்தாலுமே ஒரு மணி ஆகட்டு ரெண்டு மணி ஆகட்டு நம்ம வாகனம் இருக்கு நம்ம வீட்டுக்கு போயிரலா பத்திரமா அப்டிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க எல்லாமே நம்மகிட்ட இருக்கு போது தாங்க அந்த மாரிலா தோணுங்க
இப்ப பணம் இருஞ்ச்சுன்னு வைங்க நானே பாத்தீங்கன்னா கார் எடுத்துடுவேங்க அண்ணங்கிட்டயு சொல்லுங்க கார் எடு நானு எடுக்கவே இல்லைங்க இப்ப எ மனைவி வந்து மாசமா இருந்தாங்க மாசமா இருக்கிறப்ப என்ன ஒன் அண்ணன் கிட்ட தாங்க சொன்னே அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கார் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சாச்சுங்க இந்த டேட்ல இப்டி ஆகிடு சொல்லிட்டு அண்ணே வந்து கரெக்டா அந்த டைம் ஆக வலி வந்துச்சு அண்ணன் இருந்தாரு நாங்க கார்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டங்க அப்ப அந்த கார் இல்லாட்டி என்னங்க ஆகு இதுதாங்க சொல்றே எனக்கு ஓகேடா என்கிட்ட காசில்ல எடுக்கல உனக்கு உன் மனைவி வருவா வந்தாங்கன்னா உனக்கு வேணும்லடான்னு நா சொன்னேங்க கார் எடுன்னா எடுக்கவே மாட்டேங்கிறாறுங்க
இல்ல இல்லைங்க அவரு வேற ஏதாவது யோசனையா இருந்திருக்கலா இல்ல நம்ம இந்தவ இந்த செலவு வந்துரு இது வாங்கனா இந்த செலவு வரு இந்த செலவுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து இந்த பணத்த வச்சு நம்ப வேற ஒரு அவரு வேற ஏதாவது ஒரு யோசிச்சு வெச்சிருப்பாருங்க
இல்ல இல்லைங்க அவரு வந்து ம் ம் அவரு பாத்தீங்கன்னு வைங்க அளவான காரிடு நாவு ஃபார்சுனர் தா எடுக்கணு சொல்லிட்டு ஒத்தக்கால்ல நிக்கிறே அதுங்காட்டி தங்க எடுக்குற டிலே
ஆமாங்க இப்ப வந்துங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்து பி எம் டபியூ தா புடிக்குனு நெனச்சிருப்பீங்க இல்லயா உங்களுக்கு தாரு மோரு அந்த மாரி எதுவு கார் புடிச்சிருக்குங்க நெனச்சுருப்பீங்க உங்களுக்குள்ள நா வாங்கனா இது வாங்கனா எனக்கு புடிச்சிருக்குப்பா என்னோட மனசுக்கு இதுதாப்பா வேணு அப்டினு நீங்க நெனச்சிருப்பீங்க அந்த மாரிதாங்க அவருக்கு ஒரு ஆச அ நிறைவேறாத ஆசைகள்ல இருக்கலா எனக்கு இது எனக்கு இது வேணு இதுதா வாங்கணு அ அது வாங்கற வரைக்கு நா காத்துருப்பே வேற எதையு வாங்க மாட்டே அப்டின்னு ஒரு ந மனநிலைல கூட இருக்கலாமி ல்லைங்க யாரையு வந்து குற ச்சி எட போடக்கூடாதுங்க
அவ்ளோ காரு எடுக்கிறாருங்க அவரு வச்சிருக்காருங்க கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கா அது மேட்டரு இல்லீங்க இருந்தாலு ஃபார்ச்சுனர் கார் தா எடுக்கணுனு இருக்காரு அவரு எப்போ எடுப்பாருன் தெர்ல நல்ல நேரோ வந்தா எடுப்பாரா இல்ல பட்டேகு எடுக்கலான் இருக்காரா இல்ல மேரேஜ் ஆனதுக்கப்பறோ எடுக்கலானு இருக்காரா ஒன்னு தெரியலீங்க
தெரியலைங்க இருந்தாலு பாக்கலாங்க அவருக்கு என்ன மனநிலைனு அவரு அவரோ மனநிலைக்குள்ள போய் பாக்க நம்மலா முடியாதுங்க அவர்கிட்ட நீங்க வேணா மனவிட்டு பேசி பாருங்க என்ன நிலைல இருக்கே ஏன் எடுக்க மாட்டேங்கிற என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க ஏ ‌ஓ நம்ம குடும்பத்துக்குனு ஒரு வண்டி இருந்தா தான நம்ம நாலு பக்க போயிட்டு வர முடியு எங்கிட்ட இல்ல செரி உங்கட்ட இருக்கு இருந்துகிட்டு ஏன் உன்னால எடு க்க முடியல அப்டி மன மன விட்டு பேசி பாருங்க
நா கேட்டேங்க நீங்க எடுக்காட்டியு பரவால்லிங்க எனக்காச்சு எடுத்து குடுங்கனு நா கேட்டேங்க அதுக்கு அவரு சொ நீ மொதல ஓட்டி பழகு நா அதுக்கப்பறோ நா உனக்கு என்ன காரு வேணுமோ நா வாங்கி தரேங்கிறாருங்க சொல்றது தப்பில்லைங்க அது காரு ஓட்டி பழகுற அளவுக்கு நம்பிக்கைய யாருங்க குடுக்குறா டிரைவிங் க்ளாஸ் போய் ஓட்டிப் பழகலான் பாக்றேங்க
அவரு சொல்லும்போதே நீங்க கேட்ருக்கணு செரி நீ இப்பிடி சொல்ற நீ வாங்கி குடு இல்ல நீ நீ வாங்கி நா உங்கட்ட இருந்து கத்துக்கறே நீ கத்துக்குடு அப்டின் சொல்லுங்க இல்லையா நீ நண்பர்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வீட்டுக்கு அதைய வச்சு எனக்கு கத்துகுடு நா கத்துக்குறே கத்துக்கிட்டதுக்கு அப்றோ நீ வாங்கலீனா பரவால்ல எனக்கு வாங்கி குடுனு அவருட்ட உங்க அண்ணந்தாங்க நீங்க தாங்க வெளிப்படையா பேசணு
அவரு அப்டி சொல்ல மாட்டேக்கிறாங்க நாலா வந்து யாரு எனக்கு சொல்லிக் குடுத்து கத்துக்ல நானா கத்துக்கிட் டேங்றாருங்க நாலா யூடியூப்ல ப்ரிப்பேர் பண்ணி கத்துக்கிட்டேங்ராருங்க என்னங்க பேச முடியு நீயு அத மாரி தானா கத்துக்கிட்டு வா அப்பதா அந்த வலி புரியு அப்பதா காரு வந்து எப்டி ஓட்டணு என்னென்ன பண்ணணு எப்டி கார வெச்சுக்கணு எல்லாமே தெரியுங்றாருங்க இதுக்கு நா என்னங்க ப பண்ண முடியு
போக நல்லது தாங்க இப்ப வந்து எப்டின்னா அவரு சொல்லிக் குடுக்கு போது நீங்க சுலபமா கத்துக்கிட்டீங்கன்னா அந்த
ம்
இந்த வாகனத்தோட அரும உங்களுக்கு புரியாம பொய்ருங்க்க அவரு வந்து என்னன்னா சொந்தமா அடிபட் டு அடிபட்டு நீங்களா ஒரு இது கத்துக்கு போது உங்களுக்குனு ஒரு சொந்தமா ஒரு பொருள் வரும்போது அத பத்தரமா பாத்துப்பீங்கன்றத தா அவரு வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்றாருங்க அவர நீங்க தப்பா பேச கூடாதுங்க ஒரு நல்லவருங்க
ஆமாங்க ஆனா அவரு என்ன நோக்கத்துல சொல்லு வாங்கி தரேன்னு சொல்லல தர வேணானுக்காக இப்டி சொல்றாரா எனக்கு இப்ப வரைக்கு எனக்கு புரியலீங்க ஆனா ஏதோ சொல்றாருங்க ஆனா கத்துக்கிட்டு நா அவர்கிட்ட கேட்டு பாப்பேங்க வண்டி வாங்கி தரீவீங்ளாணு இல்லாட்டி நானே எடுத்ராலானு இருக்கேனுங்க
அது கேட்டு பாருங்க நீங்க கார் ஓட்டிக்க கத்துக்க ஒன்னும் ப நல்ல ப்ரச்சன இல்லிங்க அவருருகிட்ட நீங்க ஒண்ணு இல்லிங்க அவரு வாங்கி தராரு தர்ல அது அது ப்ரச்சன இல்லீங்க உங்களுக்கு கத்துக்கணுனு ஒரு எண்ணம் இருந்தா நீங்க நீங்க உங்களுக்கா கத்துக்கங்க அவ்வளோதாங்க நா இப்பவே
இப்ப எங்கட்ட பாத்திங்கன்னா காசு பணோ இல்லிங்க ஏனா அண்ணா வச்சிருக்காருன்னா அப்பா வந்து கொழந்த மாரிங்க அப் பா வந்து வே கொஞ்சோ வெகுளித்தனமா இருப்பாருங்க அவரு எனக்கு வந்து கொஞ்ச விவர இல்லாதப்ப இப்பிடியெல்லா ஒரு ஆஃபர் வருது இது பாத்திங்கன்னா ஒரு ஒரு சிறப்புத் தா வருது சொல்லிட்டு அப்பாட்ட கையெழுத்து வாங்கி சொத்தலா அவரு பேருக்கு எழுதி வாங்கிட்டாருங்க இப்ப அவர்கிட்ட எல்லாரு கைகட்டி நிக்கிற மாரி இருக்குதுங்க இப்ப விவரோ வந்ததுக்கு அப்றோதா தெரியுது இப்டித்தா ஏமாத்தி வாங்கிருக்காருன்னுங்க இப்போ ஒண்ணுமே பண்ண முட்லிங்க
சேரி விடுங்க ந அவருக்கு ஒரு நல்ல காலோ வந்துருச்சி ஏமாந்துட்டாங்க செரி உடுங்க பரவா இல்லிங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலோ கொரோனா வராம போவே
இப்ப அவர ஏமாத்தி நா எப் டிங்க நா வாங்க முடியாதுல்லங்க அவரு கொஞ்சோ புத்திசாலித்தனமா இருக்காரு ஆனா அவரு
அதுக்கோரு பண்ண மாட்டாங்க ஒண்ணு பண்ண முடியாதுங்க என்ன பண்றதுங்க நேரோ காவோ இதல்லா கூடி வரணுங்க இருந்தாலு அண் ணனுங்ர ஒரு இது பொறுப்பு இருக்குங்க அவர் உங்களுக்கு பண்ண வேண்டியத பண்ணுவாருங்க கண்டிப்பா
அதுங்காட்டி தாங்க இப்ப வரைக்குமே நா எந்த கேசுமே போட்றது இல்லைங்க எந்த காவல்துறைக்கு எங்கையு இப்ப அலையறது இல்லைங்க விட்டாச்சு ஃபேமிலியோட இமேஜ் பொய்ட்னு சொல்லிட்டு அப்பிடியே விட்டுட்டங்க
சேரிங்க விடுங்க பாத்துக்கலா அண்ண தானுங்க அண்ண தம்பி செரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களோட விடைபெறுகிறே நன்றி வணக்கங்க
வணக்கம் வணக்கங்க
வணக்க வணக்கங்க